ஹலோ
ஆ சொல்லுக்கா
உம் என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
உம் நேர நல்லா இருக்கேன் இன்னைக்கு படம் பாத்துட்டு இருக்கோம்
ஓகே ஓகே என்ன ஃபிலிம்
லக்கிங்க
ஓ செரி செரி
ம் போரா இருந்துச்சு சரி ஏதாவது படம் பாக்கலாம் அப்படீன்ட்டு
ஓகே ஓகே
ம் ம் இல்ல இல்ல
சேரி சேரி
இப்பதான் ஆரம்பிச்சது அதனால ஒன்னும் பிரச்சன இல்ல
சேரி சேரி வெக்கேஷன்ல்லாம் எப்படி போச்சு மே மாச வெக்கேஷன்ல்லாம்
உம் நல்லா போச்சு ஆனா வெளியூர்லாம் எங்கேயும் சுத்தலாம் இல்ல வீட்லதான் இருந்தேன் அம்மா வீட்டுல நீங்க எங்க வெளில போயிருந்தீங்க ஆஹா இல்ல எங்கட்டுமே வெளியில போல
ம்
சேரி நான் வெளியில அப்படி ரொம்ப பெருசா போல எனக்கு ஆபீஸ் போக ஆபீஸ் இருந்துச்சு எனக்கு லீவ் கிடையாது ஆனா ஒரு நாள் மட்டும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில போயிருந்தோம் ஒரு வாட்டர் தீம் பார்க் போயிருந்தோம்
செர் செரி ம்
கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாப்பது பேர் போயிருப்போம் நாப்பது பேர் ப்ளஸ் குட்டிஸ் நாப்பது பேர் ஒன்னா போயிருந்தோம் நல்லா ஜாலியா இருந்துச்சு உம் ரெண்டு ஒரு பஸ் வச்சுட்டு ஒரு பஸ்ஸு ஒரு காரு
உம்
அதனால போயிட்டு நல்லா ஒரு ஹில் ஸ்டேஷன் பக்கத்துலயே ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு அங்க ஃபுல்லா வாட்டர்ஃபால்ஸ் தீம் பார்க் மாரி
ஓகே ஓகே
நல்லா இருக்கும் பஸ்ல போம்போதும் ஒரே ஆட்டோ பாட்டம் தா
ம் புள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி இருப்பாங்கல்ல
ஆமா எல்லாருமே என்ஜாய் பன்னாங்க பெரியவுங்கல இருந்து சின்னவுங்கலே இருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க நல்ல ஒரு எல்லாருமே ஒரு ஞாபகமான ஒரு டேவா இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாமே என்ஜாய் பண்ணோம்
உம் சேரி சேரி சேரி வேற எங்கேயும் போலையா அங்க மட்டும் தானா
வேற எங்கையு போல அது அது ஒன் டேவே சரியா போச்சு காலையில ஒரு ஒன்பது மணிக்கு கிளம்பலான்னு எட்டு மணிக்கெல்லா எல்லாரும் இங்க வந்து கேதர் ஆக சொல்லியாச்சு ஒரு பிளேஸ ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் அக்சுல நாங்க ஒரு டி கி தா புக் பண்ணியிருந்தோம் வீட்டிலந்து கிளம்பி ஒரு டூ மினிட்ஸ் கூட இருக்காது டி டி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அங்கயே நாங்க சர்விஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹஃப் ஹர்ஸ் நடு ரோட்லயே நின்னுட்டோ எல்லா சர்வீஸ் பண்றேன்னு செக் பண்ணி பாத்தா அது செட் ஆகவே இல்ல
ம்
அப்புறோ திரும்பி இன்னொரு பஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு பஸ் வந்து அதுக்கப்புற கிளம்பனோ எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்க கிளம்பனா ஸ்பாட்லயே ஒரு ஒண் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் டைம் வேஸ்ட்டா போச்சு
ம்
அதுனால அங்க போய் சேரவு லேட் ஆயிடுச்சு ஆமா காலையில ஒரு பத்து மணிக்கு போய் ரீ ச் ஆகனுங்கிற இடத்துல ஒரு பனெண்டு மணிக்கு தா போய் ரீச் ஆனோ
ஆஹ ம்
ஃபீஸு ரீசனபிளா இருந்துச்சு ஒரு செவன் ஹண்ட்ரடு பெரிய வங்களுக்கு சின்னவங்களுக்கு ஃபை ஹண்ட்ரடு
ஓகே ஓக்
ஃபுல்ல எல்லா கேம்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலா அதிலவே நமக்கு ஒரு கையில ஒரு டேக் குடுத்துடுவாங்க
நாங்களு அந்த மாரி போயிருந்தோ சார் ஒரு ஊர்ல வாட்டர்ஃபால் எல்லாமே அங்கதா இருந்துச்சு ராட்னோ அது இதுன்ல்லா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண ஆனா எனக்கு வந்து ஒத்துக்காது எனக்கு கொஞ்ச மயக்கமா வற மாரி ஆயிடு அந்த மாரி இது வாட்டர்ஃபால்ஸ்ல கொஞ்ச ஓகேயா இருந்தது
ஓகே ஓ அப்ப நீங்களு இந்த வெகேஷனுக்கு போயிரு க்கிங்க அங்க எவ்ளோ பீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லா எப்டி இருந்துச்சு
ஆ சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபோர் பிஃப்டி பெரியவங்களுக்கு செவன் ஹண்ட்ரடு இருந்தது
இங்கயு கிட்டத்தட்ட அதே ரேட் தா நா சொல்ற இடத்துலயு ஆனா
க்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரே ரேட்டா இருந்துச்சு
பரவால்லயே ம்
ஆ ஆனா அப்பப்புக்கு ப்ரூப் காட்டிடணு ஏஜ் ப்ரூப் காட்டிரணு காட்டிட்டோம்னா அவுங்க ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்குவாங்க
ம் ம்
நல்லாவே எங்க அக்கா பிள்ளைங்களா செம என்ஜாய்மெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க கூட்டமு நல்லா வீக்கெண்ட்டுல போயிருந்ததுனால நல்ல கூட்டோ
ம்
ம்
எப்டி எல்லாத்துக்குமே நம்ப வெளியில பே பண்ற ஃபீஸ்லயே நம்ம எல்லாமே போயிக்கலாமா
வெளில சாப்பாடுக்கு தனியா பே பண்ணிருணு
சேரி
பாக்கி மொத்தத்துக்கு சேர்த்துதா ஒரே அமௌண்ட்டா
ஓகே ம் நா சொல்ற எடமு அப்படித்தா பஃர்ஸ்ட்லயே நம்மளுக்கு போட்டுட் டேக் கட்டிட்டோனா உள்ள நம்ம எந்த ஈவெண்ட் வேணாலு போய் க்கலா எத்தனை வாட்டி வேணாலு போய்க்கலா அது மாதிரி தா இருந்துச்சு
னோ அதுதுங்கறதுலா நறைய இருந்துச்சு ஆனா போனதுன்னு பாத்தா அதெல்லா அந்த மாதிரி அதுலல்லா வந்து நாலு தா போயிருப்போ யாருக்குமே ஒடம்பு ஒத்துக்காது போல போனவங்க எல்லாருக்குமே அதனால அந்த இதுல எல்லா விட்டுட்டு வாட்டர் இதுல மட்டும்தா வாட்டர் ஃபால்ஸ் மாரி உள்ளதுல மட்டு ந்தா எல்லாத்துலயுமே கொஞ்ச ஏறி இது பண்ணிட்டு இருந்தோ
ம் ம் நாங்களோ ஃபர்ஸ்ட் போனோன பன்னெண்டு மணி ஆயிடுச்சு உள்ள போகவே போயிட்டு ஃபுல்லா ஒரு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்டோ ஃபோர் ஓ கிளாக் வரைக்கு ஃபுல்லா வாட்டர்ஸ்ல விளையாடுங்க போர் ஒ கிளாக் மேல எல்லாரு ஒன்னா கேதர் ஆயிட்டு ட்ரை கேம்ஸ் எல்லா ஒன்னா விளாடலா அப்டின்ட்டு அதே போல ஒரு த்ரீ ஹார்ஸ் எல்லாருமே தண்ணில ஆட்னோ
ம்ம்ம்
அப்புறோ தண்ணி ஆடல நாற்பது பேர் ஒன்னா லைன்ல நின்னு ஒரே டான்ஸ் தா ஓ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மாரி எல்லா ஸ்டெப்ஸ் போட்டு நல்லா ஆட்டம் பாட்டி யா டான்ஸ் போட்டுட்டு இருந்துட்டு ஆ ட்ரை கேம்ஸ் அப்டிதாங்க ராட்ணம் எல்லா சுத்துணோ ஆசைக்கு ஏறியாச்சு எறங்கறதுக்குள்ள அப்பா மயக்கம் வந்து வாமிட்டு் வந்து
அது அந்தது ஒத்துக்காததுங்கறதுனால தா நா போய் எதுலயுமே ஏறல
நீங்க ஏறல ஆனா தைரியமா நா ஏறிட்டு மயக்கோ வந்து கொஞ்சோ இன்னொ இன்னொரு ரெண்டு நிம்ஷோ சுத்தி இருந்தாங்கன்னா வாமிட் எடுத்திருப்பே ஆ இங்க என்னோட குட்டிஸ்ல்லா ஜாலியா சுத்துச்சுங்க குட்டிஸ் அவங்கவங்க வந்து இந்த ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் நெரைய வந்துதிருந்தாங்க பாப்பாங்க வீட்லயு ஒரு கேம விடலை அவளுக எல்லா சுத்திட்டு இருந்தாளுக ம்
உம் உ உம் எங்க அக்கா பொண்ணுல மூத்தவ வந்து எல்லாத்திலயுமே கொஞ்சோ ஏறிட்டுப் போனா சின்ன இதுக்கு மேல ஏறுனதுதா அழுக
ம்
அழுதுட்டு விடுங்கடா போதுன்டா நிப்பாட்டுங்கடா அப்டின்னு சொல்லி விட்டு கத்திட்டே வச்சுக்கிட்டு இருந்தா
அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு ஆ அவளுக்கு செட் ஆகல ஒரு வாரத்க்கு மட் டுதா ஏறினது மத்தபடி வேற பெரியவ வேணா போவா
ம் ம் சேரி சேரி பொண்ணுங்கல்லா தைரியமா இருக்காங்கல்ல சுத்தட்டோ இந்த ஏஜ் தா விளாட முடியும் விளையாடட்டோ
உம்
உம் இங்கேய இங்க ஜீரோ கிராவிட்டல்னு ஒரு க ஜீரோ கிராவிட்டி அப்டின்னு சொல்ட்டு ஒரு ராட்ணம் மாரி வச்சிருந்தாங்க ஒரு முப்பது பேர் போல்லனா முப்பது பேருமே எங்க ஆட்களே நாங்க நா முப்பது பேர் போயிருந்தாலயுமா எங்களோட ஃபிரெண்ட்ஸே உள்ள உள்ளயு ஒரே கத்துதா ஆட்ட தா ஆ அது சுத்திட்டு வந்தாலு நமக்கு மயக்கம்தா வரு ஆனா அத சுத் சுத்துனதுக்கு அப்புற எல்லாருேமே டயர்ட் ஆயிட்டோ
ம்
அதுக்குள்ள போயிட்டோனா நம்ளால இப்டி அப்டி கூட அசய முடியாது கிராவிட்டியே இல்லாம இருந்தா நமக்கு எப்டி இருக் முங்குற மாரி இருக்கோ அதை சுத்துனதுக்குப்புறோ எல்லாருமே டயர்ட் ஆயிட்டோ அதுக்கப்பு இப்ப யாருமே எந்த கேம்ஸுமே போல முடிச்சுட்டு கிளம்பிட்டு அப்புறோ வீட்டுக்கு வர எயிட் தேர்ட்டி ஆச்சு
ம் நல்லாதானா ஆனா கட் டில்லாம் வச்சிருக்காங்க அது மாரி ஹாரர் ஹவுஸ்ன்னு ஒன்னு இருந்தது அதுல போகும்போது ப நல்ல செம இருட்டு இருட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரில நல்லா திடீர்னு ஒரு பேய் வந்து நிக்கிற மாதிரி அது எதுன்னு சவுண்ட்
அச்சச்சோ அ கொஞ்சொ ஏஜுடு பெர்சன்ஸ்லா வந்தாங்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துரு அப்பன்னா ஹாரர்லா போனா
விட்ருக்காங்க க ஏஜ் பெர்சன் வரக்கூடாது ஹார்ட் பேஷன்ஸு கன்சிவானவுங்க அந்த மாரி வரக்கூடாதுன் சொல்லிட்டு இன்செக்ஷன் போட்ருந்தாங்க
வர்றாங்க
ஆமா வரவேண்டா அப்டின்னே போட்ருக்காங்க அதனால அப்டியே போ போன் பொயிட்டு வந்தோ என்னாதா இருக்கு அ ரொம்ப இருட் டுல வழி தெரியாம இருந்துச்சு பயொங்கூட வரல எங் எங்கடா உள்ள பொயிட் டு எப்டி வெளியில வர்றதுன்னு தெரியாம அந்த மாரி இருந்துச்சு இருட்டுல சுத் ஃபுல் இருட்டு ஒண்ணுமே தெரியல அந்த மாரி இருந்தது
இந்த மாரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சிர்ந்தது என்னனா மேஜிக்ஷோ வச்சிருந்தாங்க
ஆஹ்
ராஜஸ்தான் அந்த நார்த் இண்டியன்ஸ் ராஜஸ்தான்ல இருக்றவங்க ஒரு மேஜிக் செய்ற மாரி அது கண்ணு முன்னாடியேதா செய்றாங்க அது எப்டி செய்றாங்கனே தெர் ட்ரிக்ஸ் தெரியல நல்லார்
ம் அது அ எங்களுக்கு ஹாரர் ஹவுஸ் எப்டினா வரிசையாதா வந்துகுட் ருந்தோ ஏ ஏ தம்பி தம்பி ஒய்ஃபு பின்னா அ பெ அக்கா பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு மூத்தவ அடுத்து பின்னாடி நானு பின்னாடி பாத்தா எங்க அத்தா ஆ நா அப்பா அப்டின்ட்டு வந்துகுட்ருந்தோ அப்பா வந்து சின்னப்பொ சின்ன பாப்பாவ தூக்கிக்கிட்டாங்க ஆனா கடைசில பாத்தா வெளிலோ போம்போது ய எப்ப யாரு வெளியில வராங்க என்னனே தெரில்ல நடுவுல ஒருத்தொவ்ங்க நின்னுட்டு போகாதிங்க பயமா இருக்குத் அப்டியே பொயிருங்க அப்டின்ட்டு சொல்லிய்ட்ருந்தாங்க எங்க போறது இப்டிதா எக்ஸிட் ஆவ முடியூ அப்டின்ட்டு அவுங்கலென்ன அவுங் அவுங்க நின்னு போவாதிங்க போவாதிங்கனு சொன்னவொங்களே பேயின் நெனச்சிட்டு கூட பயந்துட்டோ டக்குன்னு அ அந்த மாரி நல்லா ஜாலியா இருந்துச்சு கடைசில அவங்களையு புடிச்சி வெளிலப் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்றோ போன மாரி இருந்தது
பரவால்ல தெரியாதவங்களுக் பொயிட்டு ஹெல்ப் பண்ணிருக்கிங்க
ஆமா அது சம்மையா இதா இருந்துச்சு ஆனா நடுவுல எங்க அ தா வேற கத்திட்டே இருப்பாங்க அது கத்துதோ இல்லயோ பேய்லா கத்துதோ இல்லயோ நடுவுல அவுகளு கத்திக்குவாங்க கத்திட்டு அவ் க ஆமா சும்மா பின்னாடு பின்னாடியே வந்துகிட்ருந்தாங்களா அதுனால அவொக ஒரு கத் துன் கத்திகிட்டு இது பண்ணிகிட் ஏ அவள சும்மாவே கத்துவாக வீட்ல இருக்கும் போதே அந்த பயமுறுத்துற மாரியில்லா அந்த மாரி கத்திகிட்ருந்தாங்க நல்ல ஜாலியா இருந்துச்சு ஆனா ஏனா சாப்பாடு பிரியாணீ ஆ வெஜ் ரைஸூ அது மாரி கொஞ்சொ வெரைட்டியாதா போட்டாங்க ரேக் வந்து ஒன் ஃபிஃப்டி
பரவால்லையே எங்களுக்கு இங்க பிரியாணிதா இருந்துச்சி ஆனா ஒரு பிரியாணி த்ரீ ஹண்ரடு ஆ ஆமா ஏ ஃபேம்லீ கு ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோ ந அதுவே சரியா போச்சு ஆ ரெ இத வாங்குனோனா நாளக் பெர்மே சாப்ட்டோ எல்லாருமே அங்க வந்த நாப்பது பேருமே அப்டிதா பண்ணிக்கிட்டோ
ஆ இங்க குஸ்கா சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி இது பண்ணிட்டு கொஞ்சோ ஷேர் பண்ணி சாப்ட்டுகுவோன்ட்டு மூணு மூணு மட் டு வாங்குனோ அங்க மீல்ஸ் எல்லா கெடைக்காது நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கலான்னு பாத்தே அது ஆனா கெடக்கல அங்க ஆனாலு ஃபுல்லா குஸ் காவு சிக்கன் பிரியாணி அந்த மாரி வாங்கிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை வாங்குனோ குஸ்காவுக்கு சைட்டிஷா வேணுமேன் டு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ஓகேயா இருந்துச்சு
ம் நல்லா ஜாலியா இப்ப பரவால பாருங்க நம்ம ரெண்டு பேருமே வாட்டர் தீம் பார்க் போயிருக்கோ
ஆமா அது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண மாரி இருந்தது அந்த லீவ்ல அங்க மட் டுந்தா போனே வேற எங்குட்டுமே போல
செரி என்ஜாய் பண்ணுங்க இது மாரி உங்களுக்கு டைம் கெடக்கும் போதெல்லா இதுமாரி ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி ரிலாக் பண்ணிக்கோங்க உங்களவே
ஓகே ஓகே ஆ சேரி ஓகே ஆ சேரி ஓகே பாய்
தேங்க் யூ பாய்